ஹலோ
ஆ சொப்
ஆ நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லார்க்கே சிஸ்டர்
ம் மார்னிங் சாப்ட்டாச்சுங்ளா
ஆ மார்னிங் சாப்பிட்டாச்சுங்க நீங்க
ஆ சாப்டாச்சு சாப்டாச்சுங்க வீட்ல வேற யாரு இருக்காங்ளா
நம்ம முன்னாடிக் கால் பேச்னோல நாந்தா பேச்ற
ஓகே ஓகே அதாங்க வீட்ல வேற யாரு இருக்
ஹாஹ இல்ல வீட்ல இல்ல ஹஸ்பண்ட்ருக்காங்க அவுங்க டூ டூ ஓ கிளாக் ஆபீஸ் கிளம்புவாங்
ஓகே ஓகே ஏங்கிட்ட பேசுறவுங்களு இப்டிதா பேசுவாங்க பேரு கூட பேசிர்ப்பாங்க அதனால அடுத் அந்த டைம் வரும்போது நல்லார்க்கீங்ளா இல்லல்ல நல்லா இருக்காங்ளான் கேப்
தெர்ல எனிக் நெறைய பேர் அப்டித்தா பேசுறாங்க ஒரு வேள நானு தெர் நா அப்டி பேச மாட்டேங்க ஒர் டாபிக் பேசிட்ருந்தனா நா அப்டியே அடுத்த கால் கண்டியூ பண்ணுவே சொர்வேள நா தெர்லன்டு பேசுறீங்ளோன் நெனச்சிட்டு நா சொன்னே
ம் ஓகே ஓகே
ஆனா நறிய பே பேர் நறைய பேர்ட பேசிட்ருக்காங்க யார் யாரு பேசுனன் கூட அவுங்ளுக் ஞாபகம் இல்ல இப்ப ஒரு பொண்ணுட்ட பேச் நா அவுங்ககிட்ட ரெண்டு மூண் கால் பேசியிருக்கா ஆனா என்ன தெர்லன்ட்டாங்க
ம் எனக் தெரியு ஏனா இதுக்கு முன்னே நம்புளுக்கு பேர் காமிக்குல அதுல மென்ஷன் ஆயிட்டு வருல அதனால எனக் தெரியு
ஆ எக்கச்சக்கமா பேசுனவுங்களுக்கு அது ஞாபகம் இருக்காது
ம் அது என்னமோ உண்மதா ஆனாலு இது ஒரு குறிப்பிட்ட டாஸ்கு தா வருது ஆனா இப்போ அந்த ஒன் எயிட்டி மேலயு வருதுன் சொன்னாங்க நேத்து பேச்னவங்க
ஆமா நேற்று ஏதோ இன்னு பத்து ஒரு நூறு நிமிஷோ அதிகமா குத்துருப்பாங்க எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்க
ஓ குரூப்ல சொன்னாங்ளா இல்லேல்ல
இல்ல எனக்கு தெரிஞ்ச அக்கா என்னய ஜாயின் பண்ணி விட்டாங்ளா அந்த அக்கா சொன்னாங்க
ஓ ஓகே ஓகே ம் நீங்ளே எல்லாமே கிச்சன் ஒர்க்லா நீங்ளே தா பண்ணனு வீட்ல அத்தை இல்லாத்னால
ஆமாமாங்க நம்ளேதா பண்ணியாகணு இது செவன் தேர்ட்டிக் க ஆரம்பிக்கர் நா ஒர்க் ஆரம்பிக்கரனால நானு சிக்ஸ் ஓக் கிளாக்லா எந்திரிச்சி எல்லாமே ரெடி பய ஏழ்ரைக் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டுதா இதுல ஒக்கார முடியு
ஓ ஓகே ஓகே ம்
அப்றோ ஹஸ்பண்ட்டு எந்திரிச்சா சின்ன சின்ன சின்ன சின்ன வேலைய அவங்க கொஞ்சோ சப்போர்ட் பண்ணதுனால முடியு முடிது இல்லினா சுத்தமா முடியாது அவுங்க இல்லனா
ஓ எத்தன மன்த்தா இது ஒர்க் பண்ணிட்ருக்கீங்க
நா நவும்பர்ல்ருந்து ஒர்க் பண்றேங்க
ஓ ஓகே ஓகே ம்
நா ஜாயின் பண்ணம்போது நைனாசத்தா எடுத்தாங்க நா நைன் நைன் தேர்ட்டின் நெனைக்றே டைமிங் நைன் தேர்டிக்கு ஆரமிப்பா நைன் தேர்ட்டி டு சிக்ஸ் தேர்ட்டிதா ஒர்க் பண்ணே அதுக்கப்பறோ வந்துட்டு பொட் டுவல் ஹார்ஸ எல்லாரும் பண்றாங்க நீங்க மட்டுந்தா நைன் ஹார்ஸ் பண்றீங்கன் சொல்ட்டு எனைய ஆப்ரல்ருந்து மாத் சொல்ட்டாங்க
இப்புடிதா நெறைய பேரு சொல்றாங்க அவங்க மொதல்ல வந்து எதுவுமே சொல்றது இல்ல ஆ
ஆ நை நைட் ஷிஃப்டுலா வேண்டா ஆமா நைட் ஷிஃப்ட்லா வேண் டானாங்க இப்ப வந்துட்டு இப்ப ஆல்ரெடி ஆளு ரோபோ கொண்போ இப்ப ஏ ஐ கொண்டு வன்ட்டாங்க உள்ள அ எனக்கப்பறோ சேந்த ஒரு இருவது இருவத்தஞ்சி பேர டெர்மினேட் பண்ணிட்டாங்க லே ஆஃப் பண்ட்டாங்க
ஏ
ஆ அதா ஏ ஐ வந்துருச்சு
ஓ
ஏ ஐ அந்த வேலயப் பண்ணுது ஆட்களுல ஆட்கள் தேவையேப் படல உங்ளுக்கு
ஓஹோ
அதனால வந்துட்டு இது எப்டினா வெளிநாட்ல எல்லாருந்தாங்க இது வெளிநாட்டு கம்பெனி ஆ ஆ வெளிநாட்லருந்து அங்கத ஆன் சைட்ல ஒர்க் பண்ணவங்கல்லா ஒன்ற லட்சோ வாங்கறாங்க அவுங்க வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ஸ் இஷ்டத்துல வந்தாங்க அங்க வந்துட்டு செரி நீங்க வீட்லருந்தே வேல பாத்துக்கங்கனு அனுப்பிட்டாங்க கம்பெனில்ருந்து சோ அவுங்க வந்ததுக்கப்பறோ ஆட் கள் அவுங்ளுக்கு இன்னு தேவப்பட்டது அதுக்கப்பறோ ஒரு ன் எ ஆ ஒரு நாலு பேத்த எடுத்தாங்க அஞ்சாவதா நான் ஜாயின் பண்ணே எனக்கப்பறோ ஒரு இருவது இருவத்தஞ்சிப் பேத்த எடுத்தாங்க எல்லாத்தியுமே டெர்மினேட் பண்ணிட்டாங்க போன மாச்த்துல
ஓ ஓ
சீனியர்ஸ் இருக்காங்க சீனியர்ஸ் எப்போவும் டெர்மினேட் பண்ணுவோ பண்ண மாட்டாங்க இந்த இருவதாயிரவா முப்பதாயிரவா சம்பளத்துக்கு அதுக்கப்பறோ எடுத்தாங்கள உங்ளே எலாவ் டெர்மினேட் பண்ணிட்டாங்க ஒரு இருவது இருவத்தஞ்சி பேத்த ஒரு நாலு பேருதா இருக்கோ அ இன்னு எங்குளுக்கு எப்போ டேட்டு குறிச்சிருக்காங்கன் தெர்ல
ஓ ஓ செரி செரி இது இது வந்து வெளிநாட்லப் பண்றவுங்களுக்குலா இப்ப ஒன் லக் மேலயா
ஆ வெளிநாட்ல ஆல்ரெடி இருந்தவுங்ளுக்கு இருந்துட்டு இப்ப அவுங்ளுமேப் இப்ப ஒர்க் ஃப்ரம் ஹோம்லதா இருக்காங்க ஒரு ரெண்டு வர்ஷ் த அந்த வெளிநாட்ல ஆன்சைட்ல இருந்துட்டுப்
ஆத அதா இதுக்கு என்ன குவாலிபிகேஷன் ருக்கனு எத் த்தன ரவுண்டு நடக்கு
ஆ குவாலிபிகேஷன்லா எதுவு இல்லிங்க ஜஸ்ட்டு ஒரு டிகிரி ஆ இங்கிலீஷு அ தமி இங்க எல்லாமே உள்ள சைய சைனீஸ்லதாப் பேசிப்பாங்க அதனால இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணு சைனீஸ் டிரான்ஸ்லேட் பண்ணா இங்லீஷ்ல தா வரு
எத்தன ரவுண்ட் இருக்கு இன்டர்வியூலா
ரெண்ட் ரவுண்ட் டைப்பிங் டெஸ்ட் வச்சாங்க அதுக்கப்பறோ சும்மா நார்மல் பேசிக்கிண்டு இங்கிலஷ் கம்யூனிகேஷன்ல வெச்சாங்க
ஓ எல்லாமே லேப்லே நடந்துருச்சு
ஆமா ஆமா எல்லாமே லேப்டாப்ல
ஓகே ஓகேங்க நீங்க வேற இத விட போறன்றீங்க அதுக்கப்றோ அப்றம் என்ன ஐடியால இருக்கீங்க
அதுக்கப்றம் என்ன ரெஸ்ட் தா எடுகோணுங்க எனக்கு லீவும் இல்லயா ஆ கன்யூவா வொர்க் பாத்துக்கிட்டே இருக்க மாரி இருக்கு
ஓ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குற மாரி தோணு
ஆமா ஆமாங்க தூங்க கூட டைம் இல்ல தூங்கறதே கம்மியாதா தூங்கறே
ம் ம் ம் நானு எனக்கு வீட்ல இருக்குற வேலயெல்லா பாத்துட்டு எனக்கு கொழந்தைகளுக்கு ஹோம் ஒர்க் எழுத வெக்கிறது அவங்களே பாக்குறக்கே எல்லா டைம் கரெக்டா இருக்கா ஆனால எனக்கு வேலைக்கு போறக்கே நம்ம பேச்சுலராந்தா ஒரு கஷ்டமா தெரியாது இதுவரை எனக்கு பத்தாததுக்கு ரெண்டு கொழந்தைங்க இருக்காங்களோ அது கொஞ்சோ ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிற மாரி இருக்கு
ஆமாம்மா அது கரெக்ட்டுதா ஒரு கொழந்தைய வெச்சிருக்குறதுக்கே அப்டிதா இருக்கு
ஆமாங்க ரொம்ப டயர்ட் ஆயிடுது ஈவினிங் வந்து அவங்களுக்கு ஹோம் ஒர்க் பாக்கணு எழுத வெக்கணு
மதியோ நம்ம ஒரு நாலு மணி நேரோ சும்மா இருக்க மாரி அதுலயே தூங்கனம்னா டைம் போயிடும் அதனா டிவி பாத்தோ அப்டின்னா டைம் போயிரு
ஆமா மொபைல்ல கொஞ்சோ நோண்டிட்டு டிவி கொஞ்சோ நோண்டிட்டு
ம்
அதுலயே டைம் போயிடுது
செர் செரிங்க உங்க வீட்டுக்காரு என்ன வேலைக்
ஆ அவங்க வந்து கண்டக்டரா ஒர்க் பண்றாங்க அப்புறம் அவங்க இருக்கிற அந்த டிராவல்ஸ்லயே வந்து மேனேஜிங் ஒர்க் மாரி பண்ணிகிட்டுருக்காங்க
ஓ செர் செர் செ
அ ரெண்டு இதுவுமே பண்ணுவாங்க கவுர்மெண்ட் இல்லப் பிரைவேட்ல தா பண்றாங்க இதவுட கவர்மெண்ட்ல தா அவங்களுக்கு சேலரி கம்மி அதனால இதுலயே இருந்துட்டாங்க கவர்மெண்ட்ல வந்தது ஆனா இந்த லஞ்சொ குடுக்குற மாரி அந் த மாரிதா வந்துச்சு அதனால அதல்லா வேண்டான்டாங்க ஆமா எல்லாமே கவர்மெண்ட் ஜாபே நெறையன்னா அப்டிதா பண்றாங்க என்ன பண்றது
இப்போ ஆட்சி மாறனதுனால ஏதாவது மாற்றம் வருமா இல்ல என்னன்னு தெர்லீங்க
ஆமா அது எப்டின்னு தெரியல ம்
செர் செர் செரிங்க
அப்றோ சொல்லுங்க லஞ்ச் எல்லா பிரிஃப்பேர் பண்ணியாச்சுங்களா இனிதானா
இல்லை லஞ்செல்ல நாங்க காலையில சமைக்கிறதுதா லஞ்செல்லா எது தனியா இல்ல
ஓகே ஓகே நாங்களு அப்புடித்தா ஏன்டா ஒரு சிலர் ஒவ்வோரு மாதிரி பண்ணுவாங்க காலையில டிஃபன் பண்ணிட்டு அதயே அனுப்பிருவாங்க அந்த மாதிரி ஒரு சிலர் பண்ணுவாங்க
ஆமா நா காலையில வந்துட்டு வெண்டக்கா கொழம்பு வச்சுட்டு பாப்பாவுக்கு லெமன் ரைஸ் பண்ணேன்
ஓகே ஓகே
அதுவே இருக்குங்கங்க நா எப்பவுமே காலையில சமைக்கிறதுதா
ஓ பாப்பா வந்து சி பி எஸ் சி போர்டுங்ளா
இல்ல இப்போ எதுவு சொல்லைலீங்க இப்போ ஜெனரல்லா சேர்த்தி இருக்கோ நீ ஃப்ர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் வரும்போதுதான நம்ம என்னனு பாத்துட்டு மாத்தனு
ஓ ஏன்னா நீங்க அதர் ஸ்டேட்ல இருக்கீங்கல்ல அப்டி போனா நம்மளோட ஸ்டேடோட இது வராதுல்ல
ஆமா நம்மளோட இது வராது
ம் அதா கேட்ட
இங்கேயு இருக்கு நார்மலு இருக்கு சி பி எஸ் சி இருக்கு ஐ சி சி இல்ல அதுக்கு மேல ஏதோ ஒன்னு சில பேர் சொல்றாங்க எல்லாமே இருக்கு நம்ம காசு நம்ம ஆ இன்கமுக்கு தகுந்த மாதிரி படிக்க வைக்கிறது
ம் ஓகே ஓகே
இப்ப ஒண்ணு இல்லைங்கப்பா அது சேட்டுன்றதுனால பாப்பாவுக்கு பாப்பாக்கே இப்ப எல் கே ஜி க்கே எயிட்டி எயிட் தௌசண்ணுங்க
ஓ எவ்ளோ பீஸ் எயிட்டி
ஆமா எயிட்டி எய்ட்டுங்க
எயிட்டி எயிட்டா
ஆமாங்க
ஐயோ ஹார்ட்டாடேக்கே வருது ஏ ஏங் கொழந்தைகளுக்கு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் பிஃப்டி தௌசண்ட்ங்க மேல இவங்க ஆள் டீ ஈ மூலமா போறதுனால ஃபார்ட்டி தௌசண்ட்
ஆர் டி ஈ நா அ புரியலைங்க
ஆர் டி இ நா அது ஒரு அது ஒரு திட்டம் அ தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து டுவெண்டி பைவ் பர்சன்டேஜ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பெர்ஸன்டேஜ் டிஸ்கவுண்ட் குடுக்க சொல்லுவாங்கல்ல கொழந்தைகளுக்கு அந்த மாதிரி ஒரு இது இருக்கு ஒரு ஸ்கீம் இருக்கு ஆ பிரைவேட் ஸ்கூல்ல வந்து நம்மளுக்கு அந்த ஆஃபர் கிடைச்சதுன்னா ஜாயின் பண்ணிக்கலா
ஓகே ஓகே ஓகே
ஆ என் பையனுக்கு வந்து அத மூலமா கிடைச்சது ஆனா பாப்பாக்கு கிடைக்கல ஆனாலு அவங்க கரஸ் சோணன் மேடம் வந்து நாங்க அந்த மாதிரியே பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லி பண்ணி கொடுத்துருக்காங்க
ஓ
ரெண்டு பேருக்குமே இல்ல பிஃப்த் பிஃப்டிக்கு மேல தா பீசு ஆனா அது மூலமா போனதுனால ரெண்டு பேருக்கு டென் டென் கம்மி பண்ணி ஃபாட்டி ஃபாட்டி
நம்ம ஊர்ல சேர்த்தன்னா அந்த பீஸ் தா வருங்க அது வெளி மாநிலோ கொஞ்சோ ரிச்சஸ்ட் சிட்டின்றனால எல்லாமே ஆறுபதாயிரோ ரூபாக்கு கம்மியா ஸ்கூலே இருக்காது
ஓ எந்த சிட்டி பேங்களூரா
ஆமா ஆமாங்க
ஓ கரெக்டா கண்டுபிடிச்சிட்டே போல இருக்க ஓகே ஓகேங்க ஆனாலு இங்கயே எல்லாமே சேர்த் தனால அவ்ளோ பீஸ் வந்துதுருங்க யூனிஃபார்மு அது மாதிரி அதெல்லா தனியா போடும்போது அதுவு நெறைய தா வருது
இப்ப இது சி பி எஸ் இ னா அ நார்மல் சில
இது சி பி எஸ் சி தா சி பி எஸ் சி அப்றோ எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ல்லா இருக்கும் பாங்க உங்க பாப்பா ஸ்கூல்ல அந்த மாரி இருக்குங்களா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்
அவங்க பண்றதே எல்லாமே இதுதா பண்றாங்க பெருசா வந்து படிப்புக்குங்கல்லாம் முக்கியத்துவோ குடு க்கறதுல்ல
ஆமா ஆமாங்க இந்த நேத்து விஜய் டி விலா அத பத்திதா பேசிட்ருந்தாங்க
ஆ பெருசா இங்க எல்லா பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் தா பெரிய முக்கியத்துவ குடுக்குறாங்க
ம் ஒரு அந்த எஜுகேஷன் தா பேசிக்கே அத வந்து நல்லா பண்ணிட்டு மத்த செகண்டரியா மத்தத பாத்தா பரவால
ஆமா இப்ப வந்து ட்டு இப்ப நர்சரி ப்ரி கே ஜி போட்னுனா அதுக்கு ஒரு எழுவது ஆயிரோ ஃபீஸ் வாங்னாங்க ஆ ஒண்ணுமே சொல்லி தரல ஏ பி சி டி கூட நானா சொல்லி குடுத்துதா அவ சொல்றா எழுதுறா அந்த ஸ்கூல்ல அவங்க எதுவுமே சொல்லித்தர்ல சும்மா கலர் அடிக்கிறது இந்த ஆர்ட் ஒர்க் பண்றது
இது கேக்கவே முடியலங்க ரொம்ப கொடுமையா இருக்கு இவ்ளோ ஃபீஸ் கட்றாங்க அப்புறோ எதுக்கு அப்புறோ அப்படி என்னதா ஒரு குவாலிட்டியே இல்லாம அப்புறோ என்னது
அதா நம்ம ஊர்ல ஒரு பத்தாயிரூவா குடுத்து பி ஹே ஜி சேத்துனாலு அவுங்கக்கிட்ட அட்லீஸ்ட் ஏ பி சி டி ஒன் டூ திரி தா சொல்லி குடுத்துருப்பாங்க
ம் ம் ஆனா இங்கேயுமே வந்து இங்கேயு எல்லாமே ஃபீஸ் எல்லா அதிகமாயிருச்சுங்க எங்குமே ஃபீஸ் எல்லாம் கம்மிலா இல்ல
ஆமா இப்ப எஜிகேஷனே ஒரு வியாபாரம் மாரிதா ஆயிச்சு
ஆமா எல்லா பிசினஸ் மாரிதா ஆயிடுச்சுங்க
ஆமா
ம் டைமிங் மு
சேரி நம்ம அடுத்த காலு அடுத்த கால் கண்டியூ பண்லா
ஆ ஓகேங்க